வணக்கம் இரவு வணக்
எப்டி இருக்கிங்க நல்லா சொல்லுல
இருக்கோம் நல்லாஇருக்கோம் நீ நீங்க எப்டி இருக்கீங்க உங்க குடும்பத்துல எல்லாம் எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க
ரொம்ப சந்தோஷம் எங்க வீட்டிலேயும் எல்லாருமே நல்லா ல்லா இருக்காங்க
சாப்டாச்சா
சாப்டாச்சி நீங்க சாப்டிங்ளா
சொல்லுங்க இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேஸ்லாம்
நீங்க சொல்லுங்க என்னா தலைப்புல பேச போறீங்க உம்
இன்னைக்கு டிராவல் பத்தி ஏதாவது பேசுலாமா
ஹ டிராவல பத்தி பேசுங்களேன்
செரி டிராவல்னா உங்களுக்கு எப்புடி புடிக்கும் எப்புடி பண்றதுக்கு ட்ராவல் புடிக்கும் இருசக்கர வாகனத்துல புடிக்குமா இல்ல கார்ல புடிக்குமா எப்புடி
இரு சக்கர வாகனத்துல இரு சக்கர வாகனத்துல வந்து அவ்வளவா எனக்கு வந்து அவ்வளவு வந்து அவ்ளோ இது இல்ல எனக்கு அவ்ளோ பிரியம் இல்ல போற அதுல இருந்து டிரவல் பண்ற மாதிரி
ச்செரி
நான்கு சக்கர வாகனத்தில் எனக்கு வந்து பயணம் செய்ய மிகவும் பிடி பிடிக்கும் அதுவும் மழை காலத்துல வந்து நம்ம வந்து ட்ராவலிங் ரைபண்ணும்போது
ஆஹ்
ஒரு ரம்மியமான ஒரு பாடல்களை கேட்டு போகும்போது ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா அஹ நான்கு சக்கர வாகனத்தில் நாம் டிரைவர் பண்ணிட்டு போணும்
ஓ அப்டியா எனக்கு இரு சக்கர வாகனத்துல போறது ரொம்பவே புடிக்கும்
உம் இருச்சக்கரத்தை இருச்சக்கரம் வாங்கின ஒரு மலைை நேரத்துல வந்து வண்டிய எல்லாம் ஓ அதது ஓடிட்டு போக முடியாது கஷ்டமா இருதுமே
மா கரெக்டடு தான் இந்த மாரி சீசன்ல நாங்க பைக்ல போகும் போது ஐஸ்கிரீம் சாப்டுவோம் நல்லா இருக்கும் அந்த கிளைமேட் எல்லாம் ரொம்பவே ஜாய் பண்ணுவோ நல்லா இருக்கும் அது இந்த நல்லா காத்தோட்டமா போறது லாங் ட்ரைவ் போறது எல்லாம் பா பாத்தீன்னா ரொம்பவே நல்லா இருக் கோ அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு
சரி சரி அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆஹ் இது ட்ரெயின்ல போறது அதோட ரொம்ப புடிக்கும் எனக்கு
உம்
ட்ரெயின்ல வந்து லாங் ட்ரிப் வந்து ட்ரெயின்ல போது அதை விட இந்த மலை ட்ரெயின் போவோம்
சரிங்க
சல்லாம் போனீங்கன்னா சில இத்துல பாத்தீங்கா மலை பொறு சுரங்க மாதிரி இருக்கும் அதுக்குள்ளல்லாம் வள்ளி ஒரு டிரெயின் போகும்
ஆஹ்
அதெல்லாம் வந்து அதனா அனுபவிக்கும்பழுது நல்ல ஒரு ஒரு அது வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு அது வந்து
சூப்பர் சூப் எனக்கும் அந்த ட்ரெயின்ல போறது அது ரொம்பவே பிடிக்கும் அப்ப பாத்தீங்கன்னா எதுவும் தனியா போறது விட் ந நம்ம குடும்பத்தோட போம்போது
அது ஆஹ் சரி சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க ஏன்னா நம்ம தனியாபுரத்த விட குடும்பத்தோட ஒரு நல்ல ஒரு அனுபவிச்சுட்டு போகம்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது சின்ன கு குழந்தைகளோட போனா இன்னும் ரொம்ப நல்லா நல்ல ஒரு இதா இது பண்ணலாம்
கரெக்ட்
நல்லது ஆமா ஆமா ஆனாலு வந்து அது மாரி அம் இது பஸ்ல போறது ம் நல்லாதா இருக்கும் பஸ்ல போறது நல்லாதா இருக்கும் இருந்தாலு அது கொஞ்ச எரச்சல்க அதா இதா இருக்கு உங்களுக்கு டூ வீலர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இரு சக்கர வாகனத்தில போறது எனக் கொ அது கொஞ்சோ ஆ ஒரு அத தவிர்த்தா நல்லதுன் இன்னைக்கு ரொம்ப நெடுந்தூரத்துல உம்
ப்ப அதுல ரொம்ப பயணம் ப போயிருப்பீங்கன்னு நெனைக்கிறே அது டெய்லி ரோ ஓ ட்றீங்களா இரு சக்கர வாகனம்
இரு சக்கர வாகனோ எல்லா எல்லா வா வாகனங்களையு நம்ம இது பண்லா ட்ரைவ் பண்லா ஓட்டலா ஆனா வந்து பாத்தீங்கன்னா இரு சக்கர வாகனங்கள்லா அதிகபட்சமா ஒரு அம்பது கிலோமீட்டருக்குள்ள வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்லாம்மா
அப்டியா ஏன்னா பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்ச இந்த இருசக்கர வாகனத்துல போற அது ரொம்ப புடிக்கு ஆ அதுல பாத்தீங்கன்னா அது ரொம்பொ நீ நீள பயணம் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கு ஆனா அதுக்கு அத விட பாத்தீங்கன்னா இது ட்ரெயின்ல போறது ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா குடும்பத்தோட போம்போது ஆமா அங்க பாத்தீங்கன்னா சமோசா அந்த என்ன பழங்கள் அதெல்லா அப்டியே அந்த ட்ரெயின்லயே தூக்கிட்டு வருவார் வருவாங்க சமோஸ் ஆ சமோசா சொல்லிட்டு ஆமா அது வாங்கி நம்ம சாப் அப்டி ஒரு சூடு சூடா குடுப்பாங்க படங்களெல்லா அப்டியே கொண்டு வருவாங்க கட் பண்ணி அந்த ஒரு கிளாஸ்ல போட்டு ஆ சோ அதெல்லா உ்க்காந்த எடத்துலயே நம்மளுக் க்கு தேடி வரு
தேடி வரும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து சில பாத்தீங்கன்னா வீடல இருந்தே வந்து வந்து உணவு த தயார் பண்ணி எடுத்துட்டு போவாங்க ட்ரெயின்ல சாப்பிடுறதுக்கு
ஆமா கரெக்ட் ட்டா சொன்னீங்க
சில பேர் வந்து எடுத்துட்டு போவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமா வரும் இப்ப வீட்டுல இருந்து டெய்லி தினந்தோறும் வீட்டுல ஒரு இடத்துல உட்காந்து எல்லாமே ஒரு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு ஒரு ஒரு வேற ஒரு இடத்துல வந்து நம்ம வ வந்து ஒரு டிராவலிங்ல சாப்பிடும் போது அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும் ஆமா ரொம்ப சந்தோஸ்சமா இருக்கும்
ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அந்த மாரி அதுவும் பாத்தீங்கன்னா போட் எல்லாம் கட் எடுத்துட்டு போவாங்க அந்த டப்பா எல்லா எத்துட்டு அல் ஹ அலைய வேண் பொட்டனம் கட்டிட்டு அழகா உக்காந்து நம்ம ஒரு இடத்துல சாப்ட்டு
ம் நாங்கல்லாம் போம்போது என்ன பண்ணா முன்னாடி எல்லாம் எங்கிட்ட எல்லாம் அப்ப வந்து வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பா்த்தீங்கன்னா எங்கள்டப்ப கார் வசதி கிடைக்கல அப்ப கார் கிடையாது நாங்க ட்ரெயின்ல தா வந்து பயனம் பண்ணுவோம் கோயில் எந்த எங்க வெளியூர் போனாலூம் வந்து நாங்க வந்து வெ அது இதுலதா பயணம் பண்ணுவான் ம் ட்ரெயின்ல பயன் பண்ணுவான் அந்த டிரெயின்ல பயணம் பண்ணும் போதே வீட்டுக்காரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த புலிசாதலாம் செய்வாங்க புளிசாதம்ல செஞ்சு ஆமா செஞ்சு கொண்டு வருவாங்க அது ஒரு வீட்ல சாவுரத உட அது ஒரு தூய தனியா இருக்கு தவும்போது
கரெக்ட்டா சொல்லீங்க அதுவும் முட்ட அவுச்சி
ஆஹ் அஹ் உருளைக்கிழங்க அந்த சன்ன மசால் வச்சு அஹ் அது எடுத்துட்டு வரும்போது வீட்ல அதே சாதம் தா சாப்டுவோம் ஒரு தடவ ஒரு டேஸ்டா இருக்கும் ஆனா வெளியில கொண்டு போய் போய் சாப்பிடும்போது அது ஒரு வித்தியசமா சுவையா இருக்கும்
ஆமா கரக்ட்
ஆமா அது மாரி அது இப்ப இல்ல நெறிய அனுபவிச்சிருக்க நான் டிராவலிங் வந்து நா நெறிய அனுபவசிருக்கே நா வந்து அதுமாதிரி பாத்திங்கான அயல்நாட்டுக்கு போயிருக்கே சரிங்களா நா பிளைட்லையும் போயிருக்கே
ஆ
அப்ப இந்த அயல்நாடுக்கு போம்போது பாத்தீங்கன்னா அந்த ஒருஊ ஒரு இதுவு வந்து இந்த பயண நெடு தூர பயணம் ஒரு இப்ப கம்மியான தூரத்தை பயணும்போது அது ஒரு வித்தியாசமா இருக்கு அது அதுங்க அது என்னன்னு கேட்டீங்கனாக்க அது ஒரு அது ஒரு வித்தியாசமா இருக்கும் வயல்நாட்டு பயணங்கள் வந்து ஆனா வந்து நம்ம நாட்டுக்குள்ள இருக்கம் பயணங்களை வந்து வந்து பார்த்து நினைச்சு பார்க முடியாத பயணங்கள் வந்து வந்து ரம்மியமான இடங்கலாம் இருக்கு நம்ம நாட்ல
அப்படியா சூப்பர் சூப்பர்
இந்தியாவ இல்லாத இதாம இந்தியாவல இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன அந்தந்த-அந்த-அந்த அந்த இதுக்குள்ள இருக்கும் ந நீங்கெல்லாம் போயிருப்பீங்க நெனைக்கிற வெளி மா மாநிலத்
இல்ல நாங்க அதிகமா போகல எங்க போயிருக்கோ அப்டின்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த பெங்களூர் இந்த மாரி இடத்துக்கு தா போயிருக்கே ரொம்ப ஆமா இந்த டெல்லி எல்லா போனோ அப் டின்ட்டு இந்த ம்-மும்பை டெல்லி நா இல ஆனா எங்க வீட்டுல போயிருக்காங்க டெல்லி மும் மும்பை எல்லா நா போகவே இல்ல இது வரைக்கு ஒரு தடவையாவது போய்
போலா-போலா அதெல்லாம் நீங்கல்லா உங்களுக்கெல்லா சின்ன வயசு மா உங்களுக்கு நீங்க பேசும்போது நீங்கலா சின்ன வயசு கொழந்தைகளா இருக்கீங்க ஆனா உண்மையில உங்களுக்கெல்லா எதிர்காலோ நல்லாருக்கு போலா நல்லா ஒரு நல்லா போய் என்ஜாய் பண்ணலா
உம் செரி சி
ஆமா நெறைய தடவ-நெறைய தடவ-நெறைய தடவ
உம் எ எப்டி இருக்காங்க டெல்லியில அந்த தாஜ்மஹால் எல்லாம்
அதெல்லாம் எல் எல்லா-எல்லா அதெல்லாம் வந்து பாக்க குடுத்து வைக்கற இடமா அதெல்லாம் அதெல்லாம போய் பாக்கணு அதெல்லாம் போய் பாத்தீங்கனாக் க்க நமக்கு இது இது நம்மளும் இந்த நாட்டுல இருக்கோமா ஒரு பெருமையா இருக்கும்
அப்டியா ஸ் சூப்பர் நானும் பாக்கணு இப்ப நீங்க நெறைய எடத்துல பையன்-பய பயணம் போயிருக்கீங்ளா
நெறைய இடத்துக்கு போயிருக்கே
ஆஹ் சி இப்ப லாஸ்ட்டா எங்க போனீங்க
இப்ப சமீபத்துலயா சமீபத்துல தமிழ்நாட்டுக்குள்ளதா ஒரு ஊரு போனுமா ஆனா அந்த ஊருக்கு போனா ரொம்ப புனித்தமான ஊரு எனக்கு அந்த ஊரு போயிட்டு வந்து இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு இரு நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க வந்து திருநெல்வேலில அம்பா சமுத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு கேள்விப்பட்டுருப்பீங்க குற்றாலத்துக்கு பக்கத்துல
ஆ அது கேள்விப்பட்டிருக்க போனது கடையாது
ல்ல அங்க டேம் எல்லா இருக்கு அங்க போயிட்டு ஒரு சொந்த விஷயமா போனே ஆனா வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி போனும் நல்ல ஃபேமிலியோட போனோம் கார்ல தான் போனோம் ஃபேமிலியோட போகும்போது பாத்தீங்கநாக்க நல்ல என்ஜாய் பண் நல்லா என்ஜாய் பண்ண போயிட்டு நல்லா வந்து போயிட்டு வந்தோனா வைங்களே இந்தஸ்டிங்கான ஒரு இது அது போயிட்டு வந்தது
சூப்பர் சூப்பர் உங்க வீட்டுல யார் யாரு உங்க மனைவி கெழந்தைங்க
எனக்கு மனைவி ஒரு பையன் ஒரு ப பா த பையன் ஒருத்தர் இருக்காரு பாப்பா ஒன்று இருக்கு ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு பேரே மேரேஜ் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு பையன் இருக்கான் பைய ஆமா தாத்த தாத்தா தாத்தாயிட்டு ரொம்ப நாளச்சு மூணு வருஷம் ஆ நாலு வருஷம் மூணு வருஷ ஆச்சு சும்மா ஆமா ஆமா பையர் தாத அதெல்லாம் அதான் வித்தியா அத அதாவது பத்தீன்னா நம்ம புள்ளைங்கள்ட கூட அவளவு வந்து ஒரு ஒரு அன்னுனியமா இருந்துக்க மாட்டோம் நம்ம புள்ளங்கள்ட பேரன்ட வந்து பாத்தீங்கன்னக்கா ஒரு தாத்தாக்கும் ஒரு பேரன் பேரம்பிள்ளைங்க வந்து ரொம்ப அ குடுத்து வச்சிருக்கனும் பேரப்பிள்ளைங்க வர்றது
ஆமா கரெக்டா சொன்னீங்க ந நம்ம புள்ளைங்களுக்கு நம்ம வழக் இருக்கும் போது பாத் ங்கா ரொம்பவே ரொம்ப கண்டிச்சு நம்ம வளர்த்துருப்போம் ஆனா இதுவே தாத்தாகும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப செல்லம் மா நம்மள இப்போ அவங்க பேரண்ஸ் இப்போ அம்மா பல்லாம் அடி க்கும் போது தாத்தா பாட்டி அடிக்காத அப்டின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க சோ அப்டியே மாறிடுவாங்க அந்த தாத்தா பாட்டி மாரி ஆகும் போது
அதேதான் அது எல்லாத்துக்கும் உண்டு அது அது ஆமா எல்லாத்துக்குே எல்லாத்துக்குமே அது உண்டு நமக்கு எனக்கு மட்டும் கிடையாது எல்லா தாத்தா பாட்டிக்கும் அந்த மாரி ஒரு பாசம் வந்துரும் பேர புள்ளைங்க மேல
உம் ஹ கரெக்டா சொல்லீங்க ஏன்னா அது நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இப்ப என்னோட பாப்பா ரெண்டர வயசு பாப்பா தான் ஆனா நம்மள ரொம்ப கண்டிச்சு ரொம்ப அடிச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளத்த எங்க அம்மா அப்பா பாத்தீங்கன்னா இப்ப எங் கொழந்தை ரொம்ப செல்லோம் அந்த மாதிரி நான் அடிச்சேன்னா என்னையே திட்டுறாங்க
ஆமா கண்டிப்பா எல்லா வீட்லயும் எல்லா ஹ அதேதான் அதேதான் ஏன்னா வந்து எல்லா வீட்லேயே அம்மா அப்பா வந்து கொஞ்சம் கண்டிஷா கண்டிஷன் பண்ணி தான் வளர்பாங்க ஆனால் இன்ன பேர புள்ள வரும் பொழுது அதை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா விட்டு நம்ளோட நல்லா விளையாட ண்டு வந்தா அது மாரி எந்த விதமான அந்த அழுகுரது ஒரு பேரப்பிள்ளைங்க அழுதாலே வந்து தாத்தாக்கு பாட்டிக்கு பிடிக்காது
சரிங்க உங்ககிட்ட பேசுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆமா
உங்களோட உங்களோட உரையாடினது ரொம்ப சந்தோசோ
ஆமா எனக்கும் ரொம்ப சந்தோஷம்
நீங்க வந்து மேலும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது மேலும் மேலும் இன்னொருதடவ தொடர்பு கொள்வோம்மா நன்றி வணக்கம்
செரி நன்றி வணக் வணக்கம்